கம் தோழாங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே தோழி நீங்கள் எப்டி இகீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லா இருக்கந் தோழா சொல்லுங்க இன்னைக்கி என்னத் தலைப்புப் பத்தி பேசலா
ம் என்னா பண்றீங்க
ஏத் எதாவது ஒரு டிராவல் பத்தி இல்ல ஏதாவது ஃபுட் பத்தி அந்த மாதிரி ஏதாவ்து ஒரு டாபிக் எடுத்து பேஷ்லாம்
ம் நீங் அதிகமா எங்க போயிட்டீங்க இந் ஏத்ல அவுள்தா
ட்ராவலா டிராவல் பாத்தீங்கன்னா நா சும்மா இப்டியே ஏ கணவரு குட ரவுண்ட்ஸ் போவே சும்மா எப் அது போர் அடிக்கும் போது ஒரு வேல விட்டு சீக்கிரமா வந்துட்டாரு அப்டின்னா பைக்ல பொயிட்டு ஒரு ரவுண்டு அடி வச்சிட்டு அதுதா அந்த தோஷ மக்கான்ல பீப் எல்லா சாப்புடுவே அப்படி இல்லன்னா அப்படியே சியே ஸ்ட்ரைட்டா இந்த இ சி ஆர் ரோட் புடிச்சிட்டு போயற்து
ம்மே மொகரம்ல்லா எப்டி அங்க எப்டி போதே
அங்க அவ்வளோவா எதுவுமே கெடயாது நாங்க வேசரபாடி சைட்ல இருக்கோ இல்லியா அதனால அந்த சைடெல்லா எதுமே தெரில ஆனா இந்த வன்னார்பேட் சைட்ல தா கொஞ்சோ நல்லா கலகலனு இருக்கோ இந்த மொகரம் டைம்ல எப்பவுமே நம்ம இங் இங்க வந்துருவோ எங்க அம்மா வீட்டு ஃபேமிலி எல்லா இங்க வன்னார் பேட்ல தா இருக்காங்க
அ ஆ
ஆமா அதனால நம்ளுக்கு பாக்கணு எதாது சும்மா என்டர்டெயின்மெண்டு எது பாக்குணு ஆசப்பட்டோனா வந் இங்க வந்து பாப்போ அவ்ளதா இப்போ அது கூட பாக்கக் கூடாது சொல்லுவாங்க ஆ ஐசோஸ்ல இன்னு சூப்ராவே இருக்கு ஆனா பர்ஸ்ட் மாதிரி கெடையாது பர்ஸ்ட்ல்லா இன்னூ அதிகமா இருக்கோ இப்பெல்லா கொஞ்ச கம்மியா ஆயிருச்சி
தா அதிகமா சண்ட தா அதிகமாவுது
ஆமா அதுனாலயே எனக்கு தெரிஞ்சி இத பண்ணாம இருக்கது ஏனா இப்பெல்லா பசங்க லொம்ப கெட்டு பொயிட்டாங்க அதனாலதா இப்போ ரொம்ப சண்ட வர்து எல்லா பசங்களு சேந்தர்றாங்க அப்டியா என்ன சண்ட ஆயிட்ச்சி
அது வந்து பசங்ககுள்ளயே சண்ட ரெண்டு பேண்டு வந்துச்சி
ஒரு அடி ஒரு ஒரு ஏக்க பேண்டு
ஓ
வெடிச்சி அப்டியே ரெண்டு நம்ம ரெண்டுப்பா ஒன்னா போவ்ம்போதே பிரச்சனை வந்துச்சாம்மா சண்ட டான்ஸ் ஆடிக்கிட்டு வருமா
இதெல்லா பண்ணவே கூடாது இந்த மாதிரி டான்ஸ் எல்லா ஆடிட்டு ம்
போலீஸ்காரங்க கூட வந்து க எதுமே பண்ல உபாதி வந்து
சண்ட போட்டுப்பாங்க சண்ட போட்டுப்பாங்க சேந்து ப்பாங்க அப்டின் விட்டுருப்பாங்க ஆ இப்பெல்லா ரொம்ப இதா ஆயிடுச் சி கை ரொம்ப நீள் இந்துச்சு இப்பெல்லா
ஆகயா பர்த்டே ஃபர்ஸ்ட்டு பள்ள பள்ள காமிப்பாங்க எவளாச்சு வாங்னா போட்ருவாங்ளா
உம் அப்படியா இப்ப அதுக்கு நம்ம இதுல போகாம இருக்கிறதே நல்லதுன்னு நா நெனக்கிறே தோழா இப்போ காலம் ரொம்ப கெட் ட்டி போய் கிடக்குது பசங்க எல்லா இப்போ சரி இல்ல எல்லாருமே அடக்ஷன் ஆயிட்டாங்க அதனால நம்ம எவ்ளோ நம்ம ஜாக்கரையா ஜாக்கிரதையா இருக்கறமோ அவ்ளோ நல்ல அது நம்ளுக்கு அந்த சைட்ல பாத் பாத்திங்கனா ஒன்னுமே இல்ல இங்க மேபி இந்த தஷமகான் சைட்ல இருக்குன் நெனைக்கிறே அங்க போய் கொஞ்ச நாள் ஆகுது
இங்கே சொல்றாப
ஆனாலு அங்க அதிகமா எல்லா இந்த மாரி பண்ண மாட்டாங்க இந்த மாரி நா அங்க பண்ண மாட்டாங்க ஒன்னு ரெண்டுதா அங்கெல்லா நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்ளிகேன் சைடு இந்த வன்னார்பேட் சைட்ல தா அதிகமா இந்த ரொம்ப அந்த மொஹரம் ஃபங்க்ஷன் ரொம்ப கலகலனு இருக்கு
ஆமா
மத்தபடி நா எனக்கு தெரிஞ்சு வேற எது எடத்துலயு அப்புறமா பாத்தீங்கன்னா கோவளத்துல இந்த சந்தல்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது நல்லாருக் போ அப்டின் சொல்வாங்க ஆனா எங்க வீட்லலா அது அலொட் பண்றது இல்ல போறதுக்காக வேண்டா அதெல்லா எப்போது நெறைய பசங்க தா பசங்க தா இருப்பாங்க அப்டின்ட்டு அத்தா சின்ன வயசுல இருந்தே கூப்ட்டு போக மாட்டாங்க இப்ப கூட நாங்க போறது இல்ல
ஆம்
இப்போ இங்கயே கூப்பிட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க ரெண்டு அ ரெண்டு வருஷமா நா இந்த மொகரம்க்கு கூட இந்த சைடு வரவே இல்ல ஃபர்ஸ்ட் எல்லா இந்த டைம்ல பாத்தா உடனே வந்துருவோ ஓடி சும்மா ஒரு சுத்து சுத்திட்டு அப்டியே ரவுண்டு அடிச்சிட்டு பட லா ஜாலியா ஒரு நைட்டு நைட் அவுட் மாதிரி அப்டின் சொல்லிட்டு தா வருது
ஆ
ஆனா இப்ப பாத்தீங்கனா அதுக்கு வேண்டா அதெல்லா பாக்கவே கூடாது இப்பெல்லா ரொம்ப இதுவா இருக்கு பசங்க எல்லா சரியில்ல ரொம்ப சண்ட போட்றாங்க அப்புறமா தே ஆமா இது அதுக்கு நீ பராமலே இருக்லா வீட்லே இருக்லா அப்டின் சொல்லி சொல்றதால அதா ரெண்டு வருஷமா நா வரவே இல்ல இந்த சைடே
ஒங்க ஹஸ்பண்ட் அப்போ வருவாரா
ஆஹா என் கணவர் தா போவே கூடாது அதெல்லா பாக்கவே கூடாது அப்படின்னா என்ன இதெல்லா செய்யவே கூடாது அப்டின்றாரு
ஆமா அதெல்லா செய்ய கூடாதுதா செய்றாங்க என்ன பண்றது
எல்லா ஏ செய்றாங்க அதெல்லா செய்யவே கூடாது அப்டினுவாரு எங்க வீட்லயே நெறைய பேருக்கு இங்க இப்ப கூட கொஞ்ச பேரு அந்த மாதிரி இருக்கறாங்க இந்த மாதிரி தாட்ஸ்ல இருக்கறாங்க ஏ இதெல்லா பண்ணலா இந்த உப்பு போட்லா இந்த என்னென்னமோ போவெ பண்ணலா அதெல்லா நெனச்சா அந்த மாரி வேண்டிக்குங்க அந்த மாரி ஆயிரு அப்டின்ட்டு இப்ப கூட இந்த மாரி கொஞ்ச பேர் இருக்குறாங்க ஆனா இப்ப நா கொஞ்ச பேர் பாத்தீங்கன்னா புரிஞ்சிருச்சி இப்போ இதெல்லா வேஸ்ட்டு இதெல்லா பண்ணிக்கூட பிரோஜனம் இல்ல இது பண்ண கூடாது அப்டின்ட்டு கொஞ்ச பேருக்கு தெரிஞ்சிருச்சு அதுனால உஷார் ஆய்ட்டாங்க
ஆமா நம்ப நோம்பு தா வெக்கணு அது மாறி இருக்குமா அதுக்கு ஏன் நெருப்பு மெதிக்கணு இப்ப இதுல்லா பண்றது பாத்தா தேடு பண்ற போலதா இருக்குது ஜூஸ் இங்க பண்ணுவாங்களே அப்போ அந்த மாறிதா இருக்கு இப்போ
பண்ண கூடாது ஆமா
உம்
கரட்டா
நானு போவ அவள்லா இருக்க மாட்டே அவ்ளோதா ரெண்டு ஹவர் இருப்பே பசங்க கூப்ட்டாங்கன்னு சொல்ட்டு போயிட்டு அவள்தா ம் சொல்லுங்க தோழி
உங்க பின்னாலில் ரொம்ப சத்தமா இருக்கு போல
உங்களுக்தா தோழி கொழ்ந்த சொன்னதா தோழி அதிகமா கேக்குது
சொல்லுங்க இப்ப கேக்குதுங்ளா
என்னா உங்க பசங்க அழுவ ஆ இப்ப கேக்குது
இப்போ கேக்குதுங்ளா எனக்கு ஒரு பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு ரெண்ரை வயசு பொண்ணு இல்ல இல்ல ரெண்ரை வயசு தா ஆகு
உம் வாழ்த்தண்ணா சூப் பண்றாங்ளா
மெதுவாய்
உம் தோழி கேக்குல தோழி ஹலோ
கேக்குதுங்ளா உங்களுக்குக்கு ஆ கேக்குது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா
இல்ல தோழி
இல்லயா சேர் செரி எப்ப பண்ண போறீங்க கல்யாணம்
கல்யாணமா இன்னு இருக்கு தோழி இன்னு ஒர் ரெண்டு வர்ஷோ மூணு வர்ஷோ போட்டுந்தோழி
அப்டியா என்ன வய்சு இப்போ உங்களுக்கு
இல்லங்க டொன்ட்டி ஃபோர்
ஆ கேக்குது தோழி லோ ஹலோ ஹலோ தோழி கேக்குது
பேசுறது நா பேசுறது உங்களுக்கு கேக்கு கேக்குதா
தீடீர்ன்னு சுத்தமா கேக்க மாட்டிங்குது உங்க
அதுதா எனக்கு நானும் பேசிட்டே இருக்கே எனக்கு திடீர்னு உங்களோட சத்தமே வர்ல எதுமே அதான் நா கேட்டுட்ருக்க உங்களுக்கு நா பேசுறது கே
இப்பதா கேக்குது தோழி டொண்ட்டி ஃபோர் ஏஜ் தோழி ஏஜு
டுவென்டி ஃபோரா செரி செரி ஓகே
ஏ உங்களுக்கு ஏஜு
எனக்கு டுவெண்ட்டி நைன்
சி சீக்கிராம பண்ணீங்க போல கல்யாணத்த
ஆ டு்வெண்ட்டி நைன் தானே ஆகுது எங்க சீக்கிரமா பண்ண இருவது வயசுலதா பண்ணே
நல்லா செய்வியா ஒர்த்தொர்த்தங்க இருவத்தி எட்டு இருவத்தஞ்சு அந்த மார்தா பண்ணுவா
அது பாத்தீங்கன்னா ஆம்பள பசங்களுக்கு இந்த மாரி இருவத்தி ஆறு இருவத்தி எட்டு ஃபில்லப் பண்ணுவாங்க பொம்பள பசங்களுக்கு
ஆமா நம்ம இதில அப்டி தானா முஸ்லிம் இதில் ஹலோ
சீக்கிரமாவ பண்ணிருவாங்க
தோழி விட்டு விட்டு கேக்குது தோழி ஹலோ
நேத் நா வெளில தா நின்னு பேசிட்டுருக் தோழா எனக்கு நெட்வொர்க் இஸ்யூ கூட கெடையாது நல்லாவே இருக்கு டவர்
என்ன சீன் உங்கள் து
ஜியோ சிம் தான்
ஜியோ சிம் தா எனக்கு டவர் கெடைக்குது உங்களுக்கு டவர் கெடைக்க மாட்டேகுதா
எனக்கு இருக்கு தோழா நல்லாவே இருக்கு டவர் எனக்கு நல்லா
அப்ப ஏன் உட்டு உட்டு வருது
உங்களோட நா பே நா பேசிட்ருக்கே நீங்க பேசிட்டு இருக்கும் போது தா உங்களோட சத்தமே எனக்கு கேட்க மாட்டேங்குது
திருப்பஅதே
உங்க சைடு இத நா எப்டி பேசுறது
ஹலோ ஹலோ சொல்லுங்க தோழி ஹலோ